வணக்கம் தோழி
என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா
ஆ நலமாக இருக்கிறேன்
ஆ உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் அதற்கா பொழுது ஆ ஆ பேசலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் அ எ சந்தேகத்திற்கு பதிலளிக்க முடியுமா
ஆ கண்டிப்பாக க சந்தேகத்தை கூறுங்கள்
அ மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது குடும்ப சூழ்நிலையிலே இருப்பதனால் அதிக மன அழுத்தம் அ மிகவும் கவலை அடைய செய்கிறது இதை எவ்வாறு போக்குவது என்று எனக்கு அ கூற முடியுமா
மன அழு்த்தத்தைப் போக்குவது என்றால் முதலில் நீங்கள் வந்து கோவப்படுவதைக் குறைத்தல் வேண்டும்
கோவம் வ ராமல் எப்படி இருக்க முடியும் சில
பிறகு ஆ என்ன சொல்வது உங்களுக்கு அ தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்வதை ஆ விட வேண்டும்
ஆ எனக்கு முக்கியமா மன அழுத்தம் எதனால வருது அப்டினா பொருளாதார அ ரீதியா எனக்கு ரொம்ப மன அழுத்தம் உருவாவுது அ பொருளாதார சூழ்நிலைதா ரொம்ப ப்ரச்னையாருக்கு எங்க குடும்பத்துல
அப்ப வந்து நீங்க தோழி நீங்க வந்து பொருளாதாரத்த வந்து நீங்க ஒரு வந்து வரையறுக்குள்ள கொண்டு வரணு இ இதற் இதற்கு இவ்ளோ என்று செலவு கணக்குகள வந்து நீங்க வந்து உருவாக்கி அதுக்குள்ள கொண்டு வந்து அத நீங்க வந்து ஆமா வ வ கடைபிடிச்சிங்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டா இரண்டாவது அ பொருளாதார தேவைகளும் அ கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளு இருக்
நீங்க சொல்வது சரிதான் அ ஒருவருடைய வருமானத்தைய வைத்து எந்தையும் முடிவு செய்ய முடியாது அ ரெண்டு பேருமே அதாவது கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போனால் கூட ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று நினைக்கிறேன் அ நானும் வேலைக்கு செல்லலாம் என்று யோசனையில் உள்ளேன்
கண்டிப்பாக உங்களுடைய ஆசை அதுவென்றால் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு செல்லலாம் என்னவென்றால் நீங்கள் வந்து தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவையான பொருள்களை மட்டுமே வாங்கி வைக்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைப்பது அ அ சலுகையில் கிடைக்கிற கட கிடைக்கிறது என்று ஒரு பொருளை வாங்கி அதை உபயோகப்படுத்தாமல் வீணடிப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்த்தால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் உ உண்டாகாது
அ சரிதான் நீங்கள் கூறுவது இருந்தாலும் தேவை உள்ளது தேவையில்லாதது என்று அ எதையும் கணித் அ ஒதுக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது அ தற்சமயத்தில் வீட்டுக்கு தேவையான அன்றாட உபயோகிக்கும் பொரு ட்களை கூட அ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்க முடிகிறது இருந்தாலும் சில நேரங்களில் அதோடைய தேவை இல்லாத போது அ அந்த வாங்கிய பிறகு எதற்கு வாங்கினோம் எதற்காக இந்த செலவு செய்தோம் அப்டி அப்டிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து எனக்கு ரொம்பவே மன அழுத்தத்த உருவாக்குது
அதுதான் நான் கூறுகிறேன் தோழி உங்களுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் உள்ளார்கள் என்றும் அவர்குளு அவர்களு தேவைக்கு இந்த பொருள் வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாகனக வேண்டும் இல்லையன்றால் அதை தவிர்க்க வேண்டும் அந்த ஒரு கடைபிடித்தலை நீங்கள் கொண்டு வந் தால் உங்களுடைய தேவையற் ற்ற செலவுகள் குறையும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சேமிப்பு இருக்கும்
நீங்கள் சொல்வது சரிதான் ஆ என்னுடைய குழந்தைகள் வ விஷயத்திலும் எனக்கு அதிக மன அழுத்தம் உருவாகுகிறது எப்பொழுதும் அதாவது இருவரும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது இது போன்ற காரணங்களால் எனக் கு மன அழுத்தம் அதிகமாக ஆ உள்ளது இதை தவிர்க்க ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா
ஆ கண்டிப்பாக உள்ளது இரண்டு குழந்தைகளும் ஆ ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையா அல்லது இரண்டுமே ஆண் குழந்தையா
இரண்டும் ஆண் குழந்தைகள்
அப்படியென்றால் இரண்டு ஆண் குழந்தைகளே இரண்டு பேரின் மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முத் தலில் மூத்தவரின் மனநிலையை புரிந்து கொண் டு மூத்தோரின் செயல்பாட்டுக்கு ஏற்ப அவரிடம் ந நடந்து கொள்ள வேண்டும் அவன் என்னென்ன பிடிக்கும் அவன் என்னென்ன செய்கிறான் என் பதை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும் பிறகு ச இளையவன் இளையவனின் ஆ மனநிலை எவ்வாறு உள்ளது என்று அதை நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் பிறகு இருவருக்குள் சண்டை ஏற்படுது என்றால் எதனால் சண்டை ஏற்படுது என்ற காரணத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு ஒருவரு ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவரை பத்தி ஒருவரிடமும் அதிகப்படியாகவும் ஏற்றமாகவும் இறக்கமாகவும் பேசுவதை நிறுத்துங்கள்
அது போன்ற செய்கைகள் அதிகமாக எங்கள் வீட்டில் இல்லை இருந்தாலும் இருவருமே ஆ குறும்புத்தனம் அதிகமாக செய்வதால் ஆ ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்கு உருவாக்கப்படுகிறது ஆ உதாரணத்திற்கு நான் ஒரு வேலை செய்கிறேன் என்றால் ஆ அந்த வேலையில் எனக்கு கவனத்தை செலுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்றனர் இருவருமே தனியாக் க விட்டு விட்டு எங்கு சென்றாலும்
இருதுவரைக்கும் வயது எத்தனை வயது ஆகிறது தோழி
இருவருக்கும் ஒரு இரண்டு வயது வித்தியாசங்கள் இருக்கலாம் ஒருவன் அஹ் எட்டு வயது ஒருவன் இரண்டு வயது இது போன்ற வேறுபாடு மட்டுமே உள்ளது
அப்படி என்றால் இந்த வயதில் கொழந்தைகள் குறும்பு செய்யதான் செய்யும் அது அதை தவிர்க்க முடியாத ஒன்று அதை நம்ம இத வந்து தடுத்து நிறுத்தினால் பிறகு அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் உண்டாகும் என்னா அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து சின்னதா கூட விளையாட விடமாட்டன்றார்கள் என்று ஒரு சி மன அழுத்தம் உண்டாகும் அதனால் இன்னும் ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் விட்டுப்பிடியுங்கள் எல்லாம் சரியாகிவிடும்
நீங்கள் சொல்வது செரிதான் அஹ் அடுத்தபடியாக குடும்ப உறுப்பினர்களிடையே அதிக கருத்து வேறுபாடு காரணமாகவும் மன அழுத்தத்திற்கு உருவாகதாக எனக்கு தோணுகிறது அஹ் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து போகாமல் ஆஹ் கருத்து முரண்பாடுகள் எங்க வீட்டுல உள்ளவங்க குடும்ப உறுப்பினர்கள் நான் சொல்வதை மற்றவர்கள் மறுப்பதும் மற்றவர்கள் சொல்வது எனக்கு பிடிக்காமல் போவதும் இது போல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கி இருக்கின்றது எங்க குடும்பத்தில்
உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தோழி
எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு அஹ் கூட்டு குடும்பமாக இருப்பதால் மாமனார் மாமியார் என அனைவரும் இருக்கின்றனர் கணவர் கணவரின் சகோதரர்கள் இவ்வாறு ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பதால் அஹ் ஒருத்தருக் கொருத்தர் கருத்து வேறுபாடு அதிகமாக வருகிறது இதனால் சில கருத்துக்களை வந்து புரிய வைக்கவும் முடியவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இது போன்ற மனப்பக்குவம் எனக்கு வரமாட்டுது அதனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது
இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தோழி இதை செரி செய்வதென்றால் முதலில் உங்கள் மாமனார் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் அவர்களின் என்ன பிடிக்காது என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு பிடித்தவற்றையும் பிடிக்காதவற்றையும் பிடித்தவற்றை செய்யுங்கள் பிடிக்காதவற்றை செய்யாதீர்கள் இரண்டாவது அவங்கள் வயதில் மூத்தவர்கள் என்பதால் அவர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமது சொல்லை நமது மருமகள் கேட்பால் என்று அதை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்காக சிறிதளவு கடைபிடியுங்கள் அவர்களின் முகம் கோணாதபடி நடந்து கொண்டால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைத்துவிடும் பிறகு கொழுந்தனார் நாத்தனார் இவர்கள் இருந்தால் நாத்தனார் எப்படியும் கல்யாணமாகி சென்று விடுவார் அவர் எப்பொழுதுதான் வருவார் அதனால் அவர் வரும்போது அவரிடமும் நீங்கள் வந்து பக்குவமாக நடந்து கொண்டால் பிரச்சனை முடிந்து விட்டது குழந்தனார் இருந்தால் என்றால் குழந்தனாரின் அஹ் அவருக்கு தேவையான சில ச சில பல விஷயங்கள் வேலைக்கு செல்கிறார் என்றால் வேலைக்கு செல்லும் பொழுது மத்திய உணவு அல்லது அவருடைய அஹ் பொருட்களை எதேனும் தவறி வைத்து விட்டால் அதை எடுத்து கொடுத்து அவரிடமும் நீங்கள் சகஜமாகவும் ஒரு சுமூகமாகவும் பழகினால் அந்த பிரச்சனைக் தீர்வு காண்டுவிடும் கணவன் மனைவி இருவருக்குள் கணவன் மிகவும் கோபக்காரர் என்றால் மனைவி நீங்கள் சிறிதளவு விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் உங்கள் கணவன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் விட்டு கொடுத்து செல்லவில்லை என்றால் நீங்கள் தான் விட்டுக் கொடுத்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டுக்கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுடைய மனம் திருப்தியடையும் உங்களுடைய வேலைகள் அன் நடட வேலைகள் சிறப்பாக நடைபெறும்
புரிகிறது நண்பரே இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் விட்டு கொடுத்து செல்வது என்பது சாத்தியப்படாத ஒன்று ஹ ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் கணவராக இருக்கட்டும் அஹ் மாமனார் மாமியாராக இருக்கட்டும் நாம் செய்வும் செயல்களில் குறை சொல்வது என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயமாக உள்ளது எங்கள் குடும்பத்தில் அதனாலே எனக்கு அதிகமான மன உளைச்சல் உருவாகிறது என்றுதான் சொல்லலாம்
இல்லை தோழி அவர்களுக்கு என்னென்னவென்றால் நீங்கள் அஹ் வந்து இப்பொழுது உங்க அவருடைய மகனை திருமணம் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் அவர் சிறு வயதிலிருந்து மகனை வந்து வளர்த்தவர்கள் அவர்களுக்கு எது எது பக்குவமாக செய்ய வேண்டும் கரெக்டாக செய்ய வேண்டும் என்று ஒரு மனதில் ஒரு யோசனை இருக்கும் அந்த யோசனைக்கு சிறிது சிறிது பிழை நீங்கள் உண்டு பண்ணினாலும் அவங்களுக்கு வந்து அது குறையாக காணப்படும் அதனால் நீங்கள் வந்து அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் கணவருக்கு வந்து அவர் சிறு வயது முதல் கல்யாண திருமணம்மாகும் முன்பு வரை எவ்வாறு படிவடைகள் செய்தார்கள் எவ்வாறு உங்கள் கணவ கணவரிடம் நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மனம் விட்டு பேசி தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டாலே இந்த பிரச்சனைக்கான முடிவு கிடைத்துவிடும்
ரொம்ப நன்றி தோழரே உங்களுடைய அறிவுரைக்கு மிக்கவும் நன்றி
நன்றி தோழி